ஹலோ கேக்குதாப்பா
கேக்குதுப்பா வணக்கம்பா எப்டிபா இருக்கீங்க
ஆஹ்நல்லாருக்கேப்பா
உம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ம் நல்லா இருக்கு நல்லா இருக்க பா நல்லாயிருக்கப்பா
சர் சரி ஆஹ் நல்லா இருக்காங்கப்பா
டிபன் ஆச்சுங்கலா காலயில
ஆஹ் ஆச்சிங்க ரைட்டு சரி நெக்ஸ்ட நான் வேல பாக்கலாம்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட
இது ஒன்ணுதாங்க நமக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு காலையில டிஃபன் முடிச்சவுடனே மத்தியானத்துக்கு என்ன செய்யறது என்ன பண்றது ஒரே ஒரு சோறு ஒரு குழம்பு செஞ்சா மட்டும் இறங்குறதில்ல எங்க வீட்டல
இல்ல எந்து ஏந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் காலையிலே முடியும் சமையல் வேலை காலையிலே முடிஞ்சுரும் லீவ் நாளால தான் எனக்கு டிலே ஆகும் வேலைக்கு போற டைம் சாட்டடே சண்டே தான் கொஞ்சம் டிலே ஆகுது
உம் உம் உம்
காலையில சிக்ரம் முடிச்சுருவ சமையல் முடிச்சிருவ ஆஹ் மத்ததுதான் துணி துவக்கிறது மடிச்சுவக்கிறது மத்த மொத்த வீட்டு வேலை கிளீன் பண்றதுலதான கொஞ்சம் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பன்னுவோம்
உம்ம்
இந்த ஸ்கூலு போர்த் ஸ்டார்ட் ஆகுதுல அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா முடிக்கனும் போய் நான் தான் போய் பிக்கப்பன்னினுல வந்த குழந்தைய
போர்து ஸ்டார்ட் ஆயிடுங்களா அப்போ
ஆமா போர்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் அத உன்னும் கொஞ்சம் ஓட்டை ஆயிடும் ஷடியூல் எனக்கு ஹம்வர்கே ஹம்வர்க்கு கோகக்கணும் ஈவினிங் சமைக்னும் போய்கூட்டிட்டு வரனும் அப்டியே ஈவினிங் ஸ்னாக்ஸ் குடுக்னும் நோன்ற மாரி இன்னும் கொஞ்சம் எப்படி ஆவாது பிஸியாயுடுவ
ஓகே ஓகே ஓகே
அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செய்றேஅப்ப அங்க ரெஸ்ட் எடுக்கிறது கூட டைம் இருக்காது
உம்
சொல்லுங்க உங்களுக்கு பெரிய பசங்க அதனால உங்களுக்கு பிரச்சன இல்ல
எனக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல பா இப்ப அவங்களே வந்து சாப்புட்டுக்கிறாங்க அவுங்க எல்லாமே அவுங்களே என்றதுனால நாக் கொஞ்சம் ஃப்ரீ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவே இருக் பிரஸ் எனக்கு இந்த வளக்கறதான் பிரச்ச பெத்துக்கறது கூட கஷ்டமில்ல இந்த பசங்களை வளக்குற விஷயம் இருக் பாத்துங்களா ஐய்யோய் ஐயோ யோ ஆம்பள பசங்கள ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருஷம் சிலர்லாம் ரொம்ப சேட்டையிலப்பாங்க அடக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்றாங்க ஒரு பொருள் இப்படி எடுத்து வச்சா கூட வைக்க தெரியில பொட்ட பசங்களும் அப்படி தான் வளர்து அதுங்களும் ஆம்பல பசங்களும் அப்டிதான் வளர்து ங்க என்னதான் பண்றதுன்னே தெரில உங்களால
இ இல்ல நம்ப கூட சொல்லி் கொடுத்தா அதுக்கேத்த மாரி வளருவாங்க பசங்க
என்னதான் சொல்லி குடுப்பா என்ன இது எடுப்பா இது நல்லது இல்ல இது செய் தென்ன இப்பெல்லா இந்த இந்த ஜென்ரேஷன் யாருப்பா புரிஞ்சுகிறாங்க யார புரிஞ்சுக்க மாட்டுங்கிறாங்க அப்ப ல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பேரண்ஸ் கிட்ட ரொம்ப அடாப்டடா இருப்போம் அப் பேரண்ட்ஸ் என்ன சொல்ற அது ஒபீடியன்ட் வந்து அப்டியே இருக்கும் இப்ப இருக்கிற சூழல பசங்களாம் எல்லாம் அப்படி கெடையாது ஒன்னு ஃபிப்டி பசன்டேஜ் செல்லுல கழிக்கிறாங்க பிப்டி பசன்டஜ் பிரெ பசன் கூட வெளியில கழிக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஒரு ஃபமிலியோட அட் அடாப்டரோட பேரன்ஸ் என்ன சொல்றாங்க அவங்க என்னபண்றாங் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் கூட தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நிஜமாவே நான் என்னோட வாழ்க்க இதுல வந்து இதல்ல நெறைய அடிப் பட்டட்ட என்னட இந்த பசங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களோ லாஸ்ட் துறையும் நம்ம எப்படியே போயிடும் அப்ப நம்ம இப்ப அந்த வயசுலயே வந்து ஒரு பத்து வயசுல வந்து அப்ப அப்ப அம்மா என்ன பண்றாங்கன்ற விஷயம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அம்மா எப்படி செய்வாங்க அம்மா அப்படி போவாங்க அம்மா கடைக்கு போவாங்க அம் அம்மாவ செய்வாங்கன்ன அம்மா இந்த மாதிரி டிரெஸ் எடுத்து தருவாங்க அந்த மாரிலாம் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது வாழ்ந்துட்டுருக்காங்க
சும்மா என் பையன் வந்து இந்த ஏழு வயசு தான் கொஞ்சம் அந்த திங்ஸ் எதனா எடுத்து குடு அப்பா அப்படின்னு கேட்டா உடனே சொல்றது கை வலிக்குதுமா கை வலிக்குதுமா எதுதான் பொரியை தவிர
அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஏன் பையன் அது பெரிய பையன் தான் டுவெல்த் படிக்கிறான் அவனே வந்து இப்பதான் கிரிக்கெட் விளையாட்டுவாங்க அதுக்குள்ள வேல வைக்கிற இப்தான் அங்க போயிட்டு வந்தேன் அதுக் அப்பறம் நீ அங்க போயென்ற இப்ப நீ என்னா பண்ணிட்டுருக்க நீ செய் அப்டிதான் சொல்றாங் அது இது கூட இல்ல அதான் கிரிக்கெட் விளயாறது பெரிய விஷயம் உங்களுக்கு அதுவே வந்து டயட்டு ஆயிடுச் என்னடா அப் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்களோ நம்ம கஷ்டப்படுவாங்களா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ற மைண்ட் வந்து யாருக்குமே இல்லப்பா என் ஃப்ரெண்டு கூட பொழம்புவா ஐயோ என் புள்ளையும் அப்படி தாண்டி இருக்கான் என்ன பண்றதுனே தெரியில இப்படிதான் பண்றான் அவனும் அன்ற மாதிரி சொல்றாங்க என்ன அதான் நீங்கள் நல்லதே சொல்லி வளங்களே பசங்க வந்து பண்றது அதான் பண்றாங்க இப் வெளியில நல்ல சொல்ல வை இப்போ நெறைய செல்லு பாக்க ஆரம்பிக்கிறாங்க நெறைய செல்லு நெறைய இந்த ரீல்ஸ் போன் பாக்குறது சிரிச்சுட்டு இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்றத லிசன் பண்ணாம அந்த மாரிலாம் இருக்கிறாங்க வீட்டுல பெரியவங்களும் அப்படிதாங்றாங்க சின் சின்னவங்களும் அப்புடி தாங்கிறாங்க நெறையா செல்லு பாத் த்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க
ஆமா ஆமா
உம் உம் உம் என்ன ரீச் ரீசன்டா என்ன படம் பாத்தீங்களா
நாங்களா ஆமா ஆ இது பிளாஸ்ட்ட் பாத்தோம் செம்ம படம்பா
பிளாஸ்ட் யாருதுப்பா ஓ ஓகே அர்ஜுன்னோ ஆஹ ஆஹ ஆஹ
சம்மபடம் ஒரு ஒரு சீனும் எனக்கு வந்து என் பேமிலிக்கி என் பையன் பாத்தீங்க விசில் எல்லாம் அடிச்சான் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு ஸ்டண்டு அந்த இதெல்லாம் ஒரு பைட் சீன் எல்லாம் ரொம்ப என்ஜாய் கண்டிப் புல் படமோ பைட் சின்னா
பரவில்ல அபிராமி டுவென்டி ஃபைய் இயர்ஸ்கு அப்புறம் மறுபடியும்
அம்மா பேக் டுத ஃபாமோ நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல என்ரி அவங்களுக்கு
அப் அப்படியா பரவால்ல பரவால்ல இல்ல ஜோடியாவே நடிச்சிக்கிறாங்களா இல்ல வேற எத கதாபாத்திரமா
யாரது இவங் ஆமா அம்மா அப்பா அம்மா கேரக்டர் தான்
ஸ் ஓகே ஓகே
ஆமா இதுக்கு முன்னாடி கூட அவங்க ரெண்டு பேரும் பேருதான சுதந்திரம்
ஆஹ படம் நடிச்சிருக்காங்க ஆமா நல்லா இருக்கும் அதுல ஒரு சாங்ஸ் எல்லாம் கூட சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் சிம்ரன் மாரி ஃபஸ்டு நான் எடுத்தோனையும் அபாமி சிம்ரான் நினச்சிட்டேன் பஸ்ட் டைம் பாக்குபோது அப்புறம் பார்த்தா என்னட அப்டி பாரத்தா அபிராமி சமத் உத்திரல நல்லா நடிச்சிருப்பாங்க அபிராமி
ஆமா பேஸ்கட்டு அது எல்லாமே நல்லாதான் இருக்கும் அவுங்களுது நச்சுரலா இருக்கும் அவுங்களுகு ஆக்டிங்
நச்சுரலா இருக்கும் ஆக் ஆமா அது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனகு ஆஹ ஆஹ
நல்லா பிட்டா ஆ வச்சிருக்காங்க
உஹ் உஹ் உம் உஹம்
நல்லா இருந்தது படம் சூப்பரா இருந்தது அது ஃபேமிலியோட பேய் பாருங்க அவ அது அதாவது என்னன்னா கர்ல் பேபி பேபிய வந்துட்டு எப்படி வளக்கணும் பிரேவாதான் இருக்கும் அதாவது உனக்கு மட்டுமே நீ நீ பண்ண கூடாது யாருக்கு பிரச் வந்தாலு நீ முன்னாடி நின்னா ஹெல்ப் பண்ணுன்னுவாங்க எப்படி எப்படியோ இப்ப ஸ்டோரி போயிட்டு அவ்ளோ நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா ஆஹ் கொடுத்த காசுக்கு நல்லா வா தியேட்டருலதா பாத்தோ இந்த சண்டேதா போய் பாத்தோ தோழி சூப்ரா இருந்தது படோ
கருப்பு படம் பாத்தீங்களா எல்லா கருப்பு படத்தை எல்லா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு என்னா டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரு சாமி வர்றது இப்போ எல்லோருக்கு இங்க நாங்க லாஸ்ட் அந்த படத்துக்தா போயிருந்தோ ஃபேமிலியா உக்காந்து பாத்திருக்கும்போது திடீனு அந்த பாட்டுக்கு எழுந்து ஆடுறாங்கப்பா எல்லாரும் எனக்கே வாய்ப்அயிச் ச்சி பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நானு இல்ல நானும் எழுான் ஆடிட்ருப்பேன் இல்ல அது ஆது அ அந்த தியேட்டரில் வந்து சைண்ட் எஃ அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு பயங்கரமா எல்லாருக்கும் வந்த த வைப் ஆகுது
ஆமா அந்த இந்த படத்துக்குமே நமக்கு அப்படித்தானே இருந்துச்சு என்ன படம் அது அஹ்
கே
ராஜகாளியம்மன்னு சொல்லல இப்ப ரீசன்டா வந்துச்சு என்ன படம் பேர் மறந்துச்சு பாருங்களா காந்தாரா
ஆஹ் காந்தாரா காந்தாரா சமக்க சாமப்ப ஊன்ற அந்த சவுண்டே வந்து நெஜமாவே சாமதான் சூப்பர் தான்
நம்ம அந்த டிவோஷனலா இருக்கறது எல்லாம்
ஆமா டிவோஷனலா போறதுனால புஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் தான் அது புஃபுல் அண்ட் புஃபுல் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பெக்ட்டு அந்த அந்த மாதிரி சாமி ஒண்ணு இருக்குதுன்றதே அந்த காந்தாரா வந்துட்டு பிறகு நிறைய பேருக்கு தெரியவே வந்துச்ச
ஆமா ஆமா ஆஹ்
ரியலவே கேரளால அத கொண்டாடுறாங்க அந்த சாமிய அப்படி கொண்டாடுறாங்க அதே மாரி குடிய அமைச்சிட்டு ஆம்பளைங்களுக்கு யாருக்கந்த காந்த அ வந்து உடம்புல வருதும் அவங்க வந்து ஊர்வலம் வர ஊரு ஊர்ல வந்து ஊர்வலம் கொண்டு வருவாங்க நைட்ல நடுஜாமத்துல அது வந்து மழை இல்லாத அ முதியோ இல்ல நெறைய வருமை இருக் இருக்கும்போதோ இல்ல நோய் நொடில் அதிகமா இருக்கும் இருக்கும் போது அந்த டைம்ல வந்து அந்த சாமி கொண்டு வராங்க ரியலாவே ரியல் ஸ்டோரி தான் ஆக்சுவலி அது காந்தாருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அவளுக்கு வந்து ம் சாமிங் அந்த அந்த மாதிரி சாமி இருக்கு நம்ம வந் நார்மலாக் இப்போ கு குருவாயூரப்பா நா ஐயப்பா இருப்பார்அங்க இப்ப கேரளானா அந்த சாமி இருப்பாங்கன்றது இப்ப இப்ப எக்ஸ்ட்ரா வந்து இதல்லாம் தெரிஞ்சுக்குனு இந்த படம் மொழிங்களா தான் மூலமா தான் அதான் நடிச்சிருந்தாரு அந்த ஆக்ட் கேக்குதா இது த இது கன்னட ஆக்டர் உம் கன்னட ஆக் வேல நல்லா தான் பண்ணிருந்தாங்க
ஒன்னு நல்லா இருக்கு ஒன் டூ வந்து அதை விட
எபக்ட்டிவா இருக்கும் ஆமா பாத்த பாத்த நாக்க நாக்கும் நிறைய படம் பா உம்ப இப்ப ரீசெண்ட்டா இப்ப கூட ஒரு நல்ல படம் பார்த்தேன் அது கண்டிப்பா ஷேர் பண்றே இன்னொரு இதுல கூட ஆஹ் என்னதான் இந்த இந்த நியூ படங்களை எவ்ளவு வந்து இருந்தாலும் இந்த பழைய படங்கள பாக்கும் போது வர சந்தோஷமே வேறதான்பா அது எயிட்டிஸ் நைன்டீஸ்ல எல்லாம் வர இந்த படம்லாம் வந்து நிஜமாவே வந்து ஒரு ஒரு ஒருசீனே அந்த ஸ்கிரீன் பிளே பண் ரைதாமோ எனக்கு புடிச் டைரக்டர் பாக்கியராஜ் எவ்ளோ ப்புரோ அந்த படத்தை நான் ரிப்பீட் பண்ணி பாத்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது பாக்கியராஜ் படத்த பொறுத்தவரையு ஆமா படமு சரி இன்ரெஸ்ட சீன் எடுக்கிறது க்கும் சரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண் ன்றதும் சரி ஒரு ஆக்டர் செலக்ட் பண்றதுலயும் சரி இப்ப கோவ சரளாலா வந்து எங் ஏஜு ஆமா கோ
எல்லாமே உப்பு காரம் புலின்ற மாரி எல்லாமே இருக்கு அவரது
அதுல இப்பாருங்களா ச கோவைசர்லால சின்ன பொண்ணுதா பாக்கியராஜ விட எனக்கு தெரிஞ்சு சின்ன பொண்ணுதா அவங்க ஆனா அவங்களுக்கு அப் அம்மா ரோல எப்டி ஒக்கார வெச்சாங்க பாரு த்திங்களா அந்த மேக்கப் போட்டு அந்த வாய்ஸ் கொண்டு வந்து அதெல்லா கொஞ்சோ பெரிய விஷயந்தா நேத்து நைட் ஒரு பிலிம் பா ஆமா ஆமா நா ஒரு படம் பாத்தே அது கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றே நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணி கரெக்டா சரிப்பா நன்றிப்பா நெக்ஸ்டு இதுல பாக்கலா பாய் ம்